ஆ உங்களுக்கு இத்தா
ஆ கேக்குதுங்க
என்ன பண்ணுறீங்க எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
ம் நல்லா இருக்கீங்க நீங்க நல்லா இருக்கீங்களா
நா நல்லா இருக்க வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்களா
ம் நல்லா இருக்காங்க
ம் ஆ எங்க வீட்லையு எல்லாரு நல்லா இருக்காங்க சிஸ்டர்
ம்
பசங்க ஸ்கூல்லெல்லா ஸ்கூல் படிக்கிறாங்களா பசங்க இல்ல ரொம்ப சின்ன பசங்களா
இல்ல இல்ல குட்டி பசங்க தா
ட்டி பசங்க ரெண்டு பேருமே குட்டி பசங்க அ யாரு இன்னு எல்கேஜி போற வயசு வரலையா
ம்ஹூம் இல்லங்க நெக்ஸ்ட் இயர் தா சேத்து வுடணு
அப்டியா சேரி சிஸ்டர் சேரி சிஸ்டர்
உங்க பசங்க தூங்கிட்டு இருக்காங்ளா
ஆமா பெரியவ தூங்கற சின்னவ இந்தத பக்கத்துல உக்காந்து இருக்கா அவ எந்திரச்சிருவ நா எப்ப எந்திரிக்கிறோனோ அப்பவே எந்திரிச்சிருவா ஏதாவது உட்காந்து விளாண்டுட்டு இருப்பா கத்தாம விளாண்டுட்டு இருந்தான்னா சந்தோஷோ இல்லதுதா கத்தாம பக்கத்துல உட்காந்துருந்தா சந்தோஷோ கத்துனனாதா பிரச்சன
அதா ஏன் பாப்பானா ஃபோன புடிங்கிட்டு ஓடியே போயிடுவா
ஓ அப்படிதா பண்ணுவா இவளு ஒரு நேரோ நா இன்னு ஃபீட் பண்ணிட்டு இருக்கே அதுனால சமாளிச்சு இருக்கே பக்கத்துல ஏதாவது ஏதா கேட்டு வரேள டமக் குனு போட்டு அமிக்கிறது
சேம் ப்ராசஸ் ஏதாச்சு ஒன்னு கேட்டனா அப்படியே உட்காந்து ஃபீட் பண்ணி விட்டுருவே
ம் அப்பதா பேசாம அமைதியா இருப்பாங்க
அப்ப ந என்ன பண்ணுவே மூத்தவனுக்கு ஃபோன குடுத்துட்டு இவளுக்கு பீட் பண்ணி விட்டு அப்டியே இவளமா அப்படியே அந்த ஃபோன மறக்க வச்சுட்டு அப்டியே டிவி போட்டு விட்டுருவே
ம் ஆமா மேக்சிமம் போன் குடுக்காதீங்க என் பசங்களல்லா போனே குடுக்கல இவளுக்கு சின்னவளுக்கெல்லா போனே குடுக்கவே கூடாதுனிருந்தே போன பத்தி ஒண்ணுமே தெரியாது ஆ இல்ல பெரியவளுக்கு நா பெரியவ இந்த மாரி குட்டி பாப்பாவா ஒன்ற வயசு ஒரு வயசு குட்டி பாப்பாவா இருக் நா என்ன பண்ணிட்டே போன குடுத்துட்டே இந்த தோசை அம்மா பாட்டு இந்த மாரி குட்டி குட்டி பாட்டு எல்லா வரும்ல கொழந்த பாட்டு அதல்லா வச்சு குடுத்து என் பொண்ணு பாக்க ஆரம்பிச்சுட்டா சின்னவளுக்கு அதனால நா குடுக்குறதே இல்ல சின்னவளுக்கு வந்து போன்னா என்னென்னே தெரியாது நம்ம போன் பாத்துடு இருந்தா அந்த போன வந்து வாங்கணு அப்படின் தெரியாது உங்க அத்தா என்ன பண்ணிட்டா இவளுக்கு கா க்கானா ரொம்ப புடிக்கு இந்த வீட்டுக்கு பக்கத்துல காக்கா காக்கா சாதம் வப்பா பக்கத்து வீட்டுக்காரு எனி டைம் காக்கா அங்க வந்து நிக்குமா அந்த காக்கோடே விளையாடுவா காக்கா காக்கான்னு காக்கான்னு சொன்னா போது உடனே ஓடிடுவா போன்ல காக்கா வச்சு குடுத்து அமைதிப்படுத்த தரேன் சொல்லி இப்ப போன் எடுத்துட்டு வந்து வச்சு குடுங்க காக்கா வச்சு குடுங்க காக்கா வச்சு குடுங்க எந்த போனா இருந்தாலு எடுத்துட்டு வந்துடுறா போன்னா என்னன்னே தெரியாம இருந்துச்சு இப்ப இந்த காக்கா பாத்ததுல இருந்து காக்கா பாக்கணுமா
ம் ம் அது ஒரு இதுக்கு அடிக்ட் ஆயிட்டா அடுத்தடுத்து அப்படியே பாக்க ஆரம்பிச்சு அடுத்து பொம்ம வரு கீழ
அதுதா நா அவுங்க அத்தாவ வந்து திட்டிட்டு இருப்பே போனே கையில நம் போன் வச்சுந்தா கூட அத வந்து வாங்கனு நம்ளுக் தெரியாது இப்ப நீங்க இப்படி குடுத்தீங்கன்னா அப்புற என்னைய போன் பாக்க விட மாட்டா எதுமே பண்ண விட மாட்டா நம்ம போன வாங்குவா இது என்ன பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நானே திட்ன
ம்
ம் நீங்க இந்த ராசி பலன் நாங்க பாக்குற அந்த இதெல்லா இருக்கா ஜாதகத்தெலா நம்புவீங்களா
ராசிபலனுங்கள காலைல எழுந்திச்சோனேங்ளா
ஆ சில பேருக்கு வந்து அடிக்ஸனாவவே இருக்குமே கால்லே எந்திரிச்சோலே ராசி பலன் பாத்தா அது நாளே ஓடு
அந்த மாரிலா அடிக் இல்ல இல்ல அது பாக்குறதே கெடையாது என்னைக்கயாச்சு ஒரு நாள் நாள் நல்லா நாள் நல்லால்னாதா சும்மா காலெண்டர்ல பாப்பேன் நமக்கு
அவ்வளதா ம் அதெல்லா நம்ப அதுல எல்லா நம்பிக்கை இல்ல மேரேஜ் பண்ணில ஆனா அதெல்லா பார்த்தான உங்களுக்கு மேரேஜ் பண்ணிருப்பாங்க இல்லையா ம் பத்து பொருத்தமு இரு பத் பக்காவா இருக்கணுன் வாய்ங்க
ஆமா பத்துல ஒம்போது பொருத்த இருந்தது
சூப்பர் சூப்பர் ஏழு பொருத்து இருந்தாலே பண்லா அப்டிதானே ஏழுப் கம்மியாதானே இருக்க கூடாது ம் அப்டிதா இன் எங்க வீட்லலா கால்ல எந்திர்ச்சொல்லே ராசிபலன் பத்தாதான் அன்னைக்கு நாளே ஓட்ன மாரி ஏன் கணவருக்கு
அது எங்க அம்மா வீட்லப் எப்டினா காலைல எந்திச்சோனே நியூஸ் ஓடிகிட்டேருக்கணு நியூஸ் கேட்டுதா எந்திப்போ அந்த மாரி எங்கப்பா போட்டு அப்டி பழக்கிட்டாங்க இங்க வந்து அப்பல்லா இல்ல அ போட்டுட்டா கொழந்தைங்க எந்திச்சிருங்க
ம்மா அவுங்க தூங்கற வரைக்கு நம்ம கொஞ்ச ஃப்ரீயாவே இருக்க முடியு
ஆமா
ஆமா என்ன பண்றது அப்ற சிஸ்டர்
டிவிய இப்பதைக்கு யூஸ் பண்றதே இல்ல அவ்ளவா
ம் ஷாப்பிங்லா வெளில நீங்க போவீங்ளா
ஷாப்பிங்ளா
ம்
ஷாப்பிங்ளா வெளியப் போறதில்லங்க எல்லாமே அவுங்களே வாய்ங்
அவுங்களே வாய்ன்ட்டு வந்து குடுத்துருவாங்க பரவால சிஸ்டர் எல்லாமே வீட்டுக்கே வந்துரும்
ஷாப்பிங் இந்த டி மார்ட்டுக் கூட்டு போ சொல்லி ஒரு வருஷமா சொல்லிகிட்
சொல்லிட்ருக்கீங்க உங்க பக்க டி மார்ட் இருக்கு எனக்கு ஆச்
டீ மார்ட்டு எங்க இருக்கு தெரியுமா நாங்க இருக்கிற ஏரியாவுக்கு பக்கத்து ஏரியா
பக்கத்து ஏரியாவா அதுவா அது உண்மதா நம்ம இருக்கிற எடத்துக்கு பக்கத்ல இருக்க பிளேஸ்க்குதா நம்ம கூட்டிட்டே போ மாட்டாங்க நீ எவ்ளோ கேட்டாலு அது நடக்காது
ஆமா அதுவு இல்லாம தேட்ரே எங்க வீட்டுக்கு முன்னாடிதா இருக்கு கல்யாணம் முடிச்சு நாலு வருஷம் ஆய் ச்சு ஒரு நாள் போனதில
நானே இங்க கல்யாண்த்துக்கு முன்னால்லாங் கூட தேட்ரு கூட்டு போனாங்க இவ கல்யாண ஆயி ஆறு வர்ஷ ஆச் நானுங் கேக்றே ஒரு நல்ல தேட்ருக்கு போகல ஆறு வர்ஷ ஆயுமே இன்னும் போ முடியல இப்போ இப்ப ஒரு ரீசன் இப்பயாது கூட்டிட்டு போங்க இதுவரைக் கேக்கல இப்ப வாய்விட்டு கேட்டா இல்லப் பாப்பாலா வந்து அங்க வந்து என்ன அமைதியாவா இருக்கப் போறாங்க அவுங்க கத்தையில நீ என்னப் படம் பாக்க போற தேவையா அது அங்கப் போய் காச அந்தக் காச குடுக்கணும் தேவையா அப்டின் சொல்லிருவாங்க
அதேதா அவுங்க போய்ட்டு அங்க போய்ட்டு இருட்ட பாத்துட்டு அறண்டுட்டாங்கனா அவ்ளோதா காசு போச்சு
அவுங்க அழுதுட்டே இருந்தாங்கன்னா முடிஞ்சு நம்ம உள்ளியே ஒக்கார முடியாது வெளில வர்ணு அதனால் நானு அவுங்க சொல்றது சரிதா அப்டின்ட்டு விட்டாச்சு என்னத்தப் படம் பாக்குறோ நீ நா ஃபோன்ல டவுன்லோட் பண்ணிம் அத டேஸ் சானோலோ ஃபோன்ல விடுவாங்கல்ல இவ்ளோ டேஸ் ஆச்சு ஓடிச்சி அப்டினா நா அது வரைக் வெயிட் பண்ணுவே வெயிட் பண்ணி ஃபோன்ல வுட்ட டவுன்லோட் பண்ணி எனக்கு இந்த மாரி நம்ம ஆடுப் பாக்கெயிலப் புடிக்குல்ல சில விஷ்யங்கள் சிலப் படங்கள் அந்த மாரி வெப் சீரிஸ்லா அந்த மாரி ஆட்ல புடிச்சிச்சினா நா பாப்பே
ம்
நமக்காப் எனக்காப் புடிக்கனு அந்த படோ அதப் பாத்தோட ட்ரைலர் பாத்தோலே புடிச் ச்சிச்சினா நா அதப் பா பாத்ருவே ம்
நாங்க இங்க எங்க ஹாட்ஸ்டார்ல எங்க வீட்டுக்காரு எதாவது ஒக்காந்து பாத்துட்ருப்பாரு
ஆ நானு ஹாட்ஸ்டார் பாப்பே நா இந்த ஆ குக்வித் கோமாலி ஷோதா பாப்பே எனக்கு அதுதா ரொம்ப புடிக்கு எனக்கு ரொம்ப டென்ஷனாலா இருக்கு மாரி இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு சீசன் எனக்கு பாத்ததே கூட பாப்பே எதுல அதிகமா சிரிச்சமோ அத வச்சுருவே அது பாத்தா அப்படியே நம்ம அன்னைக்கு வீட்ல சண்ட நடந்தாளோ டென்ஷனோ எல்லாமே கொறஞ்சு நா சிரிச்சுட்ருப்பே கிறுக்கு மாரி தனியா உக்காந்து அப்ப எனக்கு எல்லாமே கொறஞ்சிரு நல்லாருக்கு ட்ரெஸ்செல்லா எடுத்து கூட நீங்க வெளியில போவீங்களா என்ன
ஆ அதுக்கு கூட்டிகிட்டு போவாங்க அதுக்கு நம்ம போனா தான ஆகு
ம் எப்டி ச ச சாரீ தானா இல்ல சுடிதார் தானா
ம் சாரிலா கெட்டி பல வருஷ ஆச்சு
இப்ப எல்லாரு அப்டித்தா நானுமே எனக்கெல்லா வந்துட்டு ஆ அந்த ஃபங்க்ஷன் மட்டுந்தா சேல எடுத்து வந் குடுப்பாங்க ஃபெஸ்டிவல்ஸ்க்கு எடுத்து குடுப்பாங்க அது அப்டியே அந்த ஒர் நாள் கட்டினதோட அதுக்கப்றோ கட்டினதே கெடையாது பீரோ நறைய இருக்கு அதனால நா இப் ப சொல்லிட்டே இனி எந்த ஃபெஸ்டிவல் வந்தாலு எனக் சாரி வேணா அதுக்கு ரெண்டு நைட்டி எடுத்து குடுத்தாலு நா அத வருஷம்புள்ளா ஓட்டிற்வே அப்டின் சொல்லிட்டே எதுக்கு எக்ஸ்ட்ரா ரெண் நைட்டி எடுத்து குடுங்க அப்டின்
கெட்டுறதுக்கே நா ஒரு மண் நேர ஆக்குவே நீ சேலயே கெட்ட வேண்டா மானு குடு
கண்டிப்பா அது கஷ்டந் தா ஈஸியா கோ பூண சாரி அந்த மாரி சாரீஸ்ஸெல்லா கொஞ்சோ இந்த ஸ்டோன் வச்ச சாரீஸ்ல்லா கட்டிர்லாங்க ரயான் மேரி இர்கரெல்லா இந்த காட்டன் சாரீஸ்ஸெல்லா வந்துட்டு சுத்தமா கட்டவே முடியாதுங்க ஃபீட்ஸ் கரெக்டா வெக்கணு செரமோ இன்னொன்னு அந்த பட்டுசாரீ மேட் டல்ல இப்ப வருதுல்ல பட்டுசாரீ இல்ல படுசாரீ மாடல்ல வருதுல்ல சாரீஸு சில் கு சாரீஸு அதுவ்மே கட்றது கஷ்டோ நம்ம கரெக்டா பீட்ஸ் வெக்கணு அந்த அடுக்கெல்லா அழகா தெரிஞ்சாதா அது அழகா இருக்கு நா அதனால அந்த மாரி சாரீஸே கட்ட மாட்டே இந்த பூன சாரீலேயே ஸ்டோன் வச்சி வாங்குவாங்க அந்த மாரி அப்றோ காட்டன்லயே வந்துட்டு இந்த லினன் காட்டன்ல்லா கொஞ்சோ ஈஸியா இருக்கு அந்த மாதிரி உள்ள சாரீஸ் மட்டுந்தா நா கட்டுவே அத மத்தபடி ஃபங்க்ஷனுக்கு வாங்கி குட்டாங்கன அத ஒரு தரவ கட்டியிருப்பே அப்பற அது அப்டியே இருக்கு அப்டிதா ஏ நாத்தனாரு கல்யாணத்துக்கு வாங்கி குடுத்தது ஏ கல்யாணத்துக்கு கட்ன சாரீயே நா ஏ கல்யாணத்தண்ணிக்கு மட்தா கட் அதுக்கப்பற நா ஒரு தரவ கூட கட்னதில்
வளெகாப்புக்கு கெட்டியிருப்பீங்கல்ல
இல்ல வளகாப்புக்கு எனக்கு வேற ஒரு சேரீ எடுத்து குடுத்தா கட்ட சொன்னாங்க ஒரு எல்லோ கலர்ல ஒரு சேரீ எடுத் குடுத் அது வேணா அப்டின்ட்டாங்க புதுசா கட்லா அப்டின் ஒவ்வொரு பக்கோ ஒருவ்வொரு மார் பண்ணுவாங்கல்ல சில பேர் வளகாப்க் என்ன பண்ணுவாங் அதே மார் இந்த மாப்ளே பக்கத்துல ஒக்காரவச் சி‌ நலங்கு வப்பாங்க அதெல்லா இங்கெல்லா கெடையாது பொண்ணு மட்டுந் தா போடுவாங்க
அப்படியா
ஆ அதா ஒவ்வொர் பக்கோ ஒவ்வொர் மாரி அதுனால எனக்கு அந்த மாரி வேற சாரீ குடுத்தாங்க அதுதா கட்டிருந்த
ம் ஏ பாப்பாவுக்கு அப்படிதா ஏ தங்கச்சிக்கு
ஆ
அவ மட்டுந்தா வளையல் போட்ருந்தாங்க போல அவுங்கள எங்கன்னு கே தா அவரு வேலக் போயிட்டாரு என்ன புள்ள சொல்ற வேலக் பெய்ட்டாங்களா ஆமா என்ன வசுதா போட்டாங்க உன்னு வச்சு மட்டு போட்டு விட்டாங்களா அப்டி ஆமா அப்படின்ன
அதுதா ஒரு பக்க அப்டி பண்றாங்க
அவல்ல போல ந்துட்டு
அதுதா ஒவ்வொர் பக்கோ ஒவ்வொர்த்தங் ஒவ்வொர் மாரியான மொறய வந்து பின்பற்றாங்கல்லயா மேரேஜ்ஜே பாருங்க எப்டி எப்டி ஒவ்வொர் பக்கோ ஒரு மார் நடக்கோ இப்ப பாத்தா எல்லாருமே வந்துட்டு இந்த வடநாட்டுக்காரங்க பண்றாங்கல்ல அந்த மாரி கொண்டுட்டு வன்ட்டாங்க மேரேஜ
ஆமா நலங்கு
ந்தீஸ்ஸா செலிபிரிட்டிஸ் பண்றதுனால மெஹந்தி சங்கீத் இப்டி இப்டி கொண்டு வன்ட்டாங்க எல்லாத்தியுமே
ம் ம்
முன்னாடி என்ன பண்ணுவாங்க மேரேஜுக்கு மேரேஜ் முடியும் மேரேஜ் அன்னக்கி வர முடியாதவங்க வரணுன்றதுக் காஹ அடுத்து மாப்புள வீட்ல ரிசெப்ஷன் வப்பாங்க இப்போ பாருங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே பொண்ணு மாப்ளயு சேந்து ரிசெப்ஷன்ல நின்றாங்க அதுக்கு அடுத்த நாள் தா கல்யாணமே நடக்குது அந்த மாரி மாறி போயிட்ருக்கோ நம்பல்லா எந்த காலத்துக்கு போயிட்ருக்கோம்னே தெரியல அந்த அந்த முறைகலெல்லா மாத் திட்டே வர்றாங்க
ம் ம் அது மீடியாவ பாத்து பாத்து பலகி
இப்ப அந்த ஹோமம் வளக்ற எடத்துக் முன்னாடி மேரேஜ் பண்ணுண்றதெல்லாம் மீடியால பாத்துதா அப்டிலா கெடயவே கெடயாது கோவில்ல தாலி கட்டுவாங்க அந்த மாரி இல்ல வீட்ல வச்சி எல்லா பெரியவர்களு வச்சி அவுங்க அந்த ஊர் பெரியவங்கல்லா எடுத்து குடுத்தா அந்த மாதிரி இருக்கு இப்ப வே இந்த மாரி டெலிவிஷன்லா பாத்துட்டு இப்ப மண்டபத்துலலா வச்சாங்கன்னா அந்த மாரி ஹோமம் வளத்து அதுக்கிட்ட வச்சு இந்த அருந்ததி பத்தி இதெல்லா எதுவுமே இருக்காது சும்மா மின் மின்ஞ்சியே வந்து மொத நாள் வந்து நாத்தனார் தா போட்டு உடுவாங்க இப்ப பாத்தா கணவரு போட்டு உட வெக்கிறாங்க நெறைய டிஃப்பரென்ஸ் ஆயிச்சு
ஆமா ஆமா தாய் மாமா பொண்டாட்டி தா போட்டு உடுவாங்க ஒரு சிலர்
ம் ஒவ்வொரு பக்கோ ஒர்த்தோவ்ங்க போட்டு உடுவாங்க மொத நாளே போட்டு உட்ருவாங்க மேரேஜ்கு முன்னாடியே மிஞ்சி மொத நாள் நைட்டு
ம் அவுங்கதா எடுத்துட்டு வருவாங்க அவுங்களே போட்டு உட்டுருவாங்க தாய்மாமா பொண்டாட்டி
இப்ப பாருங்க இப்ப மண்டபத்துல லா பெருசா பண்றவங்களா அங்கன மாப்ளே போட்டு உட்டு இந்த கொடத்துக்குள்ள மோதர எடு க்கிறது அப்பளோ ஒடைக்கிறது பூப்பந்து வெளாடுறது எல்லாரு பண்ண ஆரம்பச்சிடாங்க அதெல்லா வந்த முன்னாடி வந்துட்டு ஒரு சில வீட்டுகள்ல மட்டுதா செய்வாங்க இப்ப எல்லாருமே அது நல்லா இருக்கு அப்பிடினு பண்ண ஆரம்பச்சிட்டாங்க
ம் ம் ம் ம்
உங்க மேரேஜ் எப்டி நடந்துச்சு சிம்பிளா தானா
சிம்பிளா வா கொஞ்சோ கிராண்டாதா நடந்துச்சு ரொம்ப கிராண்டல்லா இல்ல கொஞ்ச கிராண்டா ஆ ம் ஆர்மா
ம் உங்களுக்கு இந்த மாரி ஃபங்ஷன்ஸ் எல்லா எதுமே கெடையாது
எந்த மாரி நலங்கு அந்த மாரிங்களா
ஆ இல்ல மொத நாள் எல்லாருமே இந்த இந்த முகூர்த்த செயலி போறது அது இருக்குமா அது இருந்துருக்கு
கல்நடுவோ முகூர்த்
முகூர்த்த அ முகூர்த்த நாள் முகூர்த்த கால் நடுவோ மேரேஜுக்கு மொத நாள் நைட்டு முகூர் த்த செயலி போறது இந்த கொடத்துல மு அரிசி அள்ளி போடுவாங்களல அந்த ஃபங்ஷன்ருக்குமா
அ அந்த காப்பு கெட்டதுங்களா
ஆ அ இல்ல கையில காப் க காப் கட்டுவீங்களா ஒவ்வொருத்தங்க அந்த கையில காப்புலா கட்டுவாங்களோ ஒவ்வொரு பக்கோ அந்த மாறி எங்களுக்கு ஆனா அந்த நைட்டு சாப் ப்பாடு போடுறோம்ல அந்த சாப்பாடு போட்ற மாரி ஈவினிங்ல வந்து இந்த மாரி அரிசி எல்லாரு வந்து அள்ளிப்போடுவாங்க சாமி கும்ட்டு அந்த அரிசியிலதா சாத வடிச்சு அன்னைக்கு நைட்டு போடுவாங்க எல்லாருக்கு
அப்படியா அந்த மாரில்லா இல்ல முகூர்த்த கால் நடுவாங்க காப்பு கெட்டுவாங்க முந்திண நாள் நைட்டு மூணு நாள் கணக்கு பண்ணி கெட்டுவாங்க காப்
ஓ அந்த மாரி சச்சி அதா ஒவ்வொரு பக்கம் ஒ ஒண்ணு வேறுபடுது அவ்ளவுதா சேரி சிஸ்டர் ஆமா போக்கூடாது ஓகே சிஸ்டர்ஸ் பாருங்க இந்த பாப்பா கூப்புறாங்க இந்த என்னனு கேட்டு வரே ம் சா
ஓகேங்க பாய்